ஓ
ஆ நல்லா இருக்கீங்ளா சிஸ்டர்
ம் நல்லா இருக்கோ நீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா இனிமே தானா
ஆ மார்னிங் டிஃபன் ஆயிச்சு லன்ச் இப்ப தா ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கோ
ஓ அப்படியா சேர் சேர் சேர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்ளா சிஸ்டர் பசங்க இருக்காங்ளா
ஆ இருக்காங்க ரெண்டு பசங்க
ஓ என்ன படிக்கிறாங்க குட்டி பசங்க தானா ரெண்டு
ஆ ஒருத்தன் குட்டி இன்னொருத்த ஃபஸ்ட் ஸ்டாண்டட்
ஓ சேர் சேர் சேர் எனக்கு ஒரு பையன் இருக்கான் ஒரு பையன் இருக்கான் அல்ல அவனுக்கு ரெண்டே முக் கால் ஆகுது இனிமேதா ஸ்கூலே சேர்க்கணு
ஓகே ஓகே அப்ப எங்க ரெண்டாவது தம்பி சேட்ட ம் நாங்க இங்க ரெண்டாவது தம்பி சேட்ட சின்னவ சேட்ட அவன் வந்து இந்த இயர் தா நாங்க ஃப்ரீ கேஜி போடலா இருக்கோ
ஃபஸ்ட்டு பையனுக்கு அப்ப எத்தன வயசு நாலா அஞ்சா
சிக்ஸ் சிக்ஸ்
ஓ சேர் சேர் சேர் சேர் இப்ப என்ன சாப்பாடு என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
ஆ கொழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபிஷ்
ஆ
ரைஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோ சாப்பாடு மட்டு ரெடி பண்ண முடிஞ்சு
கொழம்பு என்ன ஸ்பெஷல் இப்போ இன்னைக்கு சண்டே வேற ம் ஓ நீங்க நான்வெஜ்ஜா நான்வெஜ் பிரியர்ன
இல்ல செய்யனுன்னு ஒரு நிர்பந்தத்துல செய்றோ ஞாயித்துக்கிழமனா அது செஞ்சே ஆவணுங்கற மாரி ஆயிடுச்சு
இல்ல அது சாப்ட்டு பழகுனவங்க விட முடியாது இல்ல
ஆமா ஞாயிற்றுக்கெழம எது அதாவது நாய் சிலர்லா வந்து ஊர்ல இருக்கவங்கலா ஊருக்கு போனா பாப்பா சொல்லுவா ஆ இன்னிக்கு கறி சாப்புடாதனால எனக்கு ஞாயி்த்துக்கிழம மாதிரியே தெரில
ஏய அப்டி
இல்ல ஞாயி்த்துக்கெழமனாவே நான்வெஜ் ஆட்டோமேட்டிக்கா சாப்டறனு சாப்புடலன்னா நீ ஞாயி்த்துக்கிழம மாரியே இல்ல அப்டின்னு வா வா வா வாலா ஆ ஆமா ஆமா
நாங்க வந்து பியூர் வெஜ்
ஓகே ஓகே
நாங்க சாப்புட மாட்டோ
சேரி சரி
சும்மாதா நா கேட்ட அப்பற நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலிய அத்தா மாமா கூட இருக்கீங்களா இல்ல தனியாதான
இல்ல தனியா தா என்ஜாய் பண்றோ ஆக்சுவலி என்னன்னா வெச்சு மே இருக்க முடியாது அவங்க இருக்கும் போது நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நாவுது ஏதாவது பாத்துக்கோங்க எங்க எது போணும்னா ஒரு எமெர்ஜென்சி அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஹெல்ப்க்கு ஆள் இருக்கும் அந்த அவங்க அந்த பசங்க வந்து அவங்களோட இருக்கும் போது சீக்கிர பேசிடுவாங்க ந நெறையா இருக்கு பெனிபிட்ஸ் ம் ம் நமக்கு அது கிடைக்கல சரி ஓகே ம்
அப்ப லவ் மேரேஜா நீங்க
ஆஹ அரேஞ்ச் மேரேஜ் அரேஜ் மேரேஜ் அவங்க தனித்தனியா ஆஹ் தூரமா இருக்காங்க தூரம் தூரமா இருக்காங்க நாங்க வேற டிஸ்ட்ரிக்ல இருக்க அவங்க வேற இவங்க அப்பா ஜாப்புக்காக நாங்க இங்க வந்தது ஃபர்ஸ்ட்ட் கல்யாண ஆனதுமே இங்க வந்தது அப்டியே இங்கேயே செட் ஆயிடுச்சு
அப்டியே செட் ஆயிட்டேன்ன
லீவுக்கு மட்டும் போனாங்கனா ஒன் மந்த் அங்க இருந்துட்டு வருவ அவ்வளதா
எந்த ஊரு அத்தா மாமா இருக்குறது சேலம் நீங்க இப்ப இருக்குறது
நாங்க தஞ்சாவூர்
தஞ்சாவூர்ஓ நாங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ல இருந்தோம் ஏன்னா எய வீட்டுக்காரு கவர்மெண்ட் ஜாப் தா அவருக்கு இந்த தஞ்சாவூர் கிட்ட ஒரு புதுக்கோட்ட இருக்குல்ல சோ அங்க கோட்ரஸ் தா நாங்க இருந்தோ அவர் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்பற நா அத்தா மாமா கூட இருக்க
சரி சரி அவரு வேற எடத்துல இரு
ஓ அப்டியா அப்ப நீங்க ஏன்னு பசங்க மட்டுதா இருக்கீங்களா
இல்ல உங்ககிட்ட கேக்குற அவரு இப்ப வேற இடத்துல இருக்காரன்னு கேட்ட ஓகே கே நா இவங்க இவங்க அப்பா இருக்கனாலதா நாங்க இங்க இருக் கோ இல்லன எங்களையு பேக் பண்ணி வுட்ருவாங்க
என்ன வேல பாக்குறாங்க தம்பி
அ இவரு ஒரு பிரைவேட் கம்பெனில அக்கௌண்டன்ட்டா இருக்காரு
ஓ சேரி சேரி சேரி இப்ப உங்களுக்கு பக்கத்துல சப்போட்டிவானா யாரு உங்க கூடப் பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல
அ யாருமே இல்ல அப்பா அம்மா எல்லாமே சேலம் டிஸ்ட்ரிக்குதா அ நாங்க மட்டும்தா இங்க இருக் ஆமா
ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆஸ்பத்திரி கூட்டு போவ்னு என்ன செய்வீங்க
எல்லாத்துக்குமே கூட்டிட்டுதா போவோ எல்லாமே எல்லா எடத்துக்கு வா பின்னாடியே வா கூடயே வா எங்கனா
ம் ம் சூப்பர் சூப்பர் சேரி அதுவு தப்புலத் தானே பி இண்டிபெண்டட் கொஞ்ச இண்டிபெண்டன்டா இருந்தா ஒன்னு தப்பு கெடையாது இல்ல முடிஞ்ச வர நம்ம பிரச்சனையலா சமாளிப்
பில்ல
ஆனா இல்ல இது ஆனா என்னோட ஃபிரெண்ட்ஸ் ஒரு சில பேரு இப்டி இருந்துக் க்காங்க என்னோட ஃபிரெண்ட்ஸ்சு ஒரு சில பேரு இப்டி இருந்திருக்காங்க
இப்போ நம்ம யாரையோ நமக்கு ஒடம்பு ஹெவியா சரியில்ல அப்ப அந்த டைம்ல வந்து ஹாஸ் பிட்டல்க்கு நம்ப போணும் பிளஸ் நம்ளையும் பாத்துக்ணு எதுக்குமே நம்மளால ஒரு ரெஸ்ட் ஸ்ட்டே எடுக்க முடியாது இவங்ளேதா நம்ம மெயின்டன் பண்ணணு அந்த மாரி டைம்லலா ரொம்ப கஷ்டமாருக்கு நெறைய டைம் அந்த மாரி ஆயிருக்
அ அதுதாஞ் சொல்றே அதுத்தா சொல்றே இப்ப ஒரு பேபினாக் கூட ஒரு பேபியே நம்ளால முடியாது என்னால
எனக்கு செவன் இயர்ஸு செவன் இயர்ஸ் ஆயிருச்சே மேரேஜ் ஆயி இப்போ அதுக்குள்ள எவ்ளோ டைம் ஒடம்புச் செரியில்லாம போயிடுச்சி அது செகண்ட் பேபியோட கன்சிவ் டைமு வு ஆ படுக்கவே வுடமாட்டா அவ படுத்தா வுடனே மேல ஏறி வயித்து மேல ஏறி உக்காந்துக்குவா ராவுடி பண்ணு இல்ல ரெண்டுமே பசங்க
ரெண்டுமே பசங்க சேரி பொம்பள புளையாவுது சொல்றத கேக்கு பச் சங்க போ மா அந்த பக்கோ அப்டின்ரு இய்யோ யோ ஆனா உண்மையிலியே பரவால கிரேட் தா இல்ல ஆமா அதா சொல்ற இப்பப் பசங்கனா வந்து பாருங்க பொம்பள பிள்ளையாவுது சொல்றத கேட்ட வீட்டுக்குள்ள இருமானா கூட இருக்கு ஒரு அதட்டுப்
ஆ ஆனா இல்ல இப்ப கரண்ட்லேப் பாத்தீங்கன் னா அது நம்ம வளந்த ஸ்டேஜ்லதா அந்த மாரிலா இருந்தாங்க இப்ப கரண்ட்லியேப் பாத்தீங்னா நம்ப ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்ம வப் பழகறமே அதப் பொறுத்து ஒரு சிலப் பிள்ளைங்கலாம் பத் திங்கனா நாலா நா அவன மட்டும் போறா இல்ல அண்ணாப் போறா தம்பி போறா நா மட்டு போக்கூடாதா அந்த மாரிலா சண்ட வருது நெறைய வீட்ல ஒவ்வொரு வீ்ட்லியு ஒவ்வொரு கண்டிஷன் ஆனா பிள்ளைங்கனாலும் பசங் கனாலே எல்லா அப்டிதா இருக்காங்க சரிக்கு சரிதா இருக்காங்க சண்ட அதே மாரி நாங் கேள்விப்பட்ட வரைக்கு எ சர்க்கிள்ள ஒன்னுப் க்வேப் பெரிய பெருசு வந்து பொண்ணா இந்தா சாஃப்டா இருக்கு ரெண்டாவது வந்துப் பையனாருக் தா கொஞ்சோ அவங்கதா ராவடி பண்றாங்கம்மாங்க அதே பெருசு பையனா இருந்து சின்னது பொண்ணாந்தா ரெண்டுமே இதே மாரிதா இருக்கு பசங்கள மாரியேதா ஆக்டிவிட்டில இருக்கு அத பெரிய பையன பாத்து எல்லாம் மே வந்து அந்த பாப்பா கத்துக்கறா ஆன்ச் அந்த மேல இருந்து குதிக்கிறது தாவறது தொங்கறது
கொழந்தைங்களோட சேந்து நீங்களு கொழந்தைங்களாயிட்டீங்கங்கிறது தெரிது நீங்கப் பேசும் போதே
பெரியோ அதேப் பெரியப் பொண்ணா இருக்கும்போது பொண்ணுங்க கொஞ்ச ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்காங்க அந்தப் பசங்க மட்டுந்தா அந்த மாரி வேல செய்றானுங்கப் பச பொண்ணு வந்து செய்யறதுல்ல அவந் தம்பி தானேப் பண்றா அவஞ் சின்னப் பைய அப்டின்ட்டு போயிர்றாங்க மூவ் பண்ணிகிறாங்க
ம் நீங்க ரெண்டுமே நார்மல் தானா இல்ல சிசேரியனா
சிசேரியன்ஸ்டர்
அப்ப அந்த டைம் ஹெல்ப்புக்கு இருந்துருப்பாங்க தானேன
ஆ அப்ப நாங்க ஊருக்கு போய்டுவோ அந்தாள அக்சுவலி அந்த டைம்லா ஊருக்கு போயிட்டே டெலிவ்
ஓ சேர் சே அங்கதா இர்ண்திங் சேரி சே இல்ல அப்படி இருந்தாலுமே கூடஸ் செல டைம் இப்போ உங்குள்க்கு ஒரு காச்சலோ ஒரு ஃபீவரோ இல்ல முடிலையோ கொஞ்சோ ஒரு முடியா சிட்டுவேஷன்ல வந்து
பண்ண முடிய்ல ஏன்னா எனக்கு பெரிய தம்பி இருக்கும் போதே அந்த மாரி ஒடம்பு சரிலாம் போ போனதே அம்ம போட்டதே அது இதுன் நறையா வந்துருக் க அப்பயே நம்பளால ஹேண்டல் பண்ண முல்ல அனால டெலிவரி டைம் வந்து ரெண்டு டெலிவரிமே அங்கதா ஊர்ல தா
ஹும் ம்
போயிஅட்டு அங்யே ஒரு செவன் மந்ஸ் த்ரீ மந்ஸ் அந்த மாரி விட்ருவாங்க ஃபஸ்ட்டு பெரிய பையனுக்கு வே வேற எந்த வர்க்கு இல்லன் சவன் மந்ஸ் அங்யே இருந்துட்ட அம்மா விட அ மாமியர் வீடு மாறி மாறி இருந்தாச்சி இப் சின்னவனக் க்வந்து அப்ப அந்த டைம்ல வந்து பெரியவன் ஸ்கூல் போக ஆரம்பிஷ்ஷா சோ அதுக்காக என்ன பண்ணியாச்சி சரி இவனுக் கு ஸ்கூல் போகணு லீவ் தா சொல்ட்டு போனோ அது ஒரு டூ மந்ஸ் மட்டு லீவ் போட்டுட்டு திருப்பி வந்து ஜாய்ன் பண்ணிக்கிட்டாச்சே அப்ப அம்மா அம்மா மட்டு கூட வந்ட்டாங்கய்ன் கூட ஹெல்ப்புக்கு தனியா எதுவு பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணிர்க்கனால ச்சரி வேண்டா ஒரு ஒன் மந்த்க்கு நா இருக்கேன் சொல்ட் ட்டா அம்மா வந்து கூட இருந்துட்டு திருப்பியு அது கரக்டா அம்மா முடிச்சுட்டு போற டைம்ல என்னன் தெர்ல இவனுக்கு திருப்பி ஒன் அண்டாஃப் மந்த்ஸ் லீவ் விட்டுட்டாங்க சம்மர் லீவே எல்லா திருப்பி பேக்கப் பண்ணிட்டு அங்யே போயாச்சி
பரவால்ல ஓரவளவு மேனேஜ் பண்றீங்க ப்ரிக் இப்ப நம்பள்க்கு ஒண்ணுக்கே எனக் க்லா வந்து என்னடா இப்படி இருக்குங்கிற மாரி நம்ளுக்கு இருக்கு பட் நீங்க ரெண்டியு ஹேண்டில் பண்ணது பழகுனவுள்க்கு மேபி தெரியாது என்னத் தங்கோ வா
பஸ்ச்சு பஸ்ட்டு பேபி இருக்கும் போது அப்டிதா தோணுச்சி
மாய் இப்ப வந்து எங்க மைனி வீட்டுக்கு வந்துருக்கே
ஓகே ஓகே
திருநெல்வேலிக்கு வந்துருக்கே இங்கே நெல்லையப்பர் கொள்ளத் தேரோட்டம்ல அதனால நாங்க இருக்கிற்து வந்து திருச்செந்தூரு திருச்செந்தூரு இல்ல நா சாய்ந்தர போவேன் ட்ட கூட்ட சரியான கூட்டோ எ வீட்டுக்காரு போய்ர்க்காரு சாய்ந்த் திருச்சி நாங்க இருந்தத ஆக்சுலா திருச்செந்தூர்தா திருச்செந்தூர்ல நேத்து வந்து வர்ஷ் ஷாபிஷேகோ அதனால நாங்க திருச்செந்தூர் தான இருக்கோ அவர் வந்துட்டு அங்க வருசாமிஹ சாமி கும்ட்டுட்டு திரும்பினே த்து நூலி குடுன்ட்டாரு அவ்வ அக்கா வீட்டுக்கு இங்கதா திருநெல்வேல்ல நெல்லையப்பர் கோயில் தேரோட்டமா சோ நேத்து நாங்க வர்றதுக்கே ஒம்போது பத்தாயிட்டு மெதுவா வர்ரதுக்கே இன்னைக்கு அவரு கால்லைக் கெளம்ப் போயிட்டாங்க நான் ஜொன்னே இவன தூக்கிட்டு நம்ளால அலைய முடியாது என்னால தூக்கவு முடியல அதனால ச்செரி ச்சாய்ந்தரோ ச்சாய்ந்தரனா அவ அப்பா கூட இருப்பாரு மத்த எல்லாரு போய்ர்க்காங்க இல அப்டே வீட்ல இருக்கே உம்மும் வாங்க திருச்செந்தூர்லா வந்திருக்கீங்ளாஸ் ட்டர் நீங்க இனிமே தானா
இது வரைக் ஆஹா இதுவரைக்கு வந்ததே கிடையாது உஹு வந்தது கிடையாது
யா இருக்கு திருச்செந்தூர் முருகன வந்து ஒரு டைம் தரிசனம் பண்ட்டு போங்க சூப்பராருக்கு
அது பிளான் ரொம்ப நாளா இருக்கு
அ அ கிட்டத்தட்ட நீங்க வந்து எத்தன வருஷோருக்கு கிட்டத்தட்ட நீங்க வந்து எத்தன வருஷமா இருக் கல்யாண நாள்
ஆ செவன் இயர்ஸ் கம்ப்ளிட் திருச்செந்தூர் நா வந்ததே கிடையாது ஒரு டைம் கூட
ஆ அதா சொல்றே ஒரு டைமா வந்துட்டு போங்க கண்டிப்பா எதா ஒரு மாற்
அல்ல அது ஒரு ஃபைவ் இயர்ஸாவே பெரிய தம்பி பொறந்ததுலருந்தே போனு போனுநென்ச்சிட்ருக்கே பட் மாத்தி மாத்தி ஆஹா கெடைக்கல
ஆ கெடைக்கல ம்
நம்ப இப்ப இவங்கலா ஸ்கூல் போய் இவன இன்னு ஸ்கூல் சேத்தல அவனக்கு ஸ்கூல் லீவ் விடும்போது ஏதோ ஒன்னு ஆல்டர்னேட்டிவ் ஒன்ன இவ்ங்கப்பாக் லீவ் இருக்க மாட்டங்கது ஏதோ ஒன்னு மாத்தி மாத்தி இருந்துட்டேருக்கு சோ அப்டியே போயிட்டுருக்கு இன்னு அவனுக் சான்ஸ் கெடைக்கல ஆனா போகணு
ம் ம் ம் சேரி சேரி சேரி
ம்
கண்டிப்பா போலா ஒரு நாள் வாங்க வந்தா மீட் பண்லா சமையல் முடிஞ்சதா இனிமேதனா
இல்ல ரைஸ் வச்சாச்சி
சேர் சாதோ கொழம்மட்டு வைக்கணுமா
கொழம்பு வச்சுட்டமா காலைலேயே வச்சுட்டே டிஃபனுக்கே செஞ்சாச்சு ஆஹா ரசோ மட்டு பிர்ப்பேர் பண்ணு அவ்ளோதா
சேரி ஓகே தம்பி இங்க அழுதுட்ருக்கா
ஓகே பாருங்க நீங்க ஆ ஆ அப்ரோ பேஸ்ற ம் பாய்